ஹலோ
ஹாலோ
ஆ எப்டி இருக்கேன்
நா நல்லா இருக்கே நீ நல்லா இருக்கியா
ஆ நல்லா இருக்கேன் வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா
எல்லா நல்லா இருக்காங்க
ஆ என்ன பண்ணிட்டு இருக்கே
நான் வீட்டு வேலைதான் செஞ்சிட்டு இருக்கேன்
ஓ சரி சரி சரி ஆ பசங்க எல்லாம் விளயாண்டுட்டு இருக்காங்களா
இல்ல அவங்க விளையாடிட்டு இருக்காங்க சரி வேலை எல்லாம் இருக்கு கொஞ்சம் முடிச்சுட்டு இன்னும் நைய்டு டின்னர் செய்யணும்
அ செரி சரி சரி ஆ
எட்டு என்ன அதிசயமா கூப்பிட்டுருக்க
இல்ல சும்மா இருந்தன வேலயில்லா சிக்க டின்னர் மட்டும்தான் செய்யணுமா சரி கொஞ்சம் நேரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சரி உட்கார்ந்துட்டு இருக்கேன் சரின்னு அதான் கூப்பிட்டேன் என்ன டயாடா பேசுற மாதிரி இருக்கு
ஆமா கொஞ்சம் பண வேணும் பண வேணும் அப்படின்னு ஏடிஎம்ல போய் எடுத்துட்டு வரணுமா
ஓ
இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போகணும் சரி கொஞ்சம் காத்தோட்டமா நடந்துட்டு வரலாம் அப்படின்னு அப்படியே நடந்துட்டு போயிட்டு வந்தன் டயடுக்க அப்படியே உட்காந்துட்டன்
ஏன் இந்த போன்ல ஆப்லாம் அப்டி அனுப்பலாம் இல்ல
அதெல்லாம் எனக்கு தெரியாதே
தெரியாதா
அதெல்லாம் இன்னும் ஒன்னும் ஏத்தி செய்யல
ஓ இப்போ நீ ஏடிஎம் வரைக்கும் இப்போ யாருமே ஏடிஎம் போகுறதே இல்ல வேற தான் போறாங்க
ஆமமா சொன்னாங்க ஏ அது அப்படின்னு
ஆமா இப்போ ஆப்பெல்லாம் நிறைய ஆப்பெல்லாம் வந்திருக்கு
ஆம்
அது போன்ல இருந்தே போன் டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் ஏதாவது குடுக்கணும் நான் இது பண்ணிக்கலாம் அப்படிய எல்லாம் இருக்கு நீ எதுக்கு ஏடிஎம் வரைக்கும் நடந்து போய் காசு எடுத்துட்டு வர
ஆமா அன்னைக்கு இவங்க எல்லாம் சொன்னாங்க சும்மா ஆப் ஓபன் பண்ணி பாருங்க அப்படினாங்க எனக்கு நாங்க வேலை செஞ்ச இந்த ஒரு கொஞ்சோ என்ன சொல்றது தோட்டோ இந்த எல் அத வேற பணம் இல்லாமா வருமா
ஆஹ் அஹ்
ஆ இந்த அதனால ஒரே முட்ட ரொட்டேஷன் ஆயிட்டே இருந்தா எப்டியோ என்னமோ அப்டின்னு பயந்துட்டுதான்
ஆஹ்
ஜி பேலா ஓபன் பண்ண சரி அப்டின்னு ஏ டி எம்குதா போவே ஸ்கூலுக்கோ அதுக்கோ வேணோம்கபோது சும்மா இந்த கை காசு செலவுக்குன்னா கைல அண்ணா கைல இருக்கு
ஹ
வேற கொஞ்சோ பெரிய அமௌண்ட் வேணுன்னா ஃபோன்ல எடுக்க பயந்துட்டுதா சரி ஏ டி எம்ல போய் எடுத்துட்டு வரோ
ஏய் இல்ல அப்டியெல்லா இல்ல போன்ல இருந்து போன் அனுப்புலா இப்ப அதெல்லா சேஃபா இது பண்ணிருக்காங்க
அண்ணா அண்ணா ஜி பே வெச்சிருக்காரு
ஆஹ்
அந்தா ஓபன் பண்ணவே இல்ல செரி இப்ப அன்னிக்கு அண்ணாவோ மாத்தி விடுறதுக்கெல்லா கொஞ்சோ ஈஸியாயிருக்கோ நீ அப்ப நடந்து போய் வர்றதுக்கு டயர்டு ஜி பே ஓபன் பண்ணுன்னாரு
ஆஹ் ஆஹ்
பாத்துக்கலா பாத்துக்கலா நா இப்ப என்ன அவசரோம் அப்டின்டு அப்டியேயிருந்துட்டு
ஞா
இப்பயெல்லா சும்மா எதாவது வாங்குனாலோ ஜி பே இருந்தா போட்டுக்கோங்க வேற எதாவது காய்கறினாலோ சேஞ்சு இல்லைனாலோ ஜி
ஆ ஆ இப்ப எல்லா கடையிலயு ஸ்கேனர் வச் வெச்சிருக்காங்க இப்ப வாங்குனா ஸ்கேன் பண்ணா போது ஆ யாருமே இப்ப காசல்லாம் சேஞ்சுன்னா சேஞ்சே தரதேயில்ல சேஞ்ச் இல்லமான்னு சொல்றாங்க
ஆமா இருந்தா ஜெ ஜி பே பண்ணுங்க அப்டிங்குறாங்க
ஆமா அதனாலதா இப்போ இதெல்லா இப்ப எல்லாமே இப்ப டிஜிட்டல் ஆனதுனால எல்லா கடையிலு வெச்சிருக்காங்க ஸ்கேனர்
அச்சோ அன்னிக்கு நாங்க கோயில் போலா அப்டின்னு கெளம்பிட்டு போயிட்டுயிருந்தோம் அண்ணா லோடு இருக்கு வர முடி இல்ல அப்டின்ட்டாரு செரிங்க பசங்கள கூட்டிட்டு போம்போது மூணு பேருக்கு டிக்கெட் எடுக்கும்போது அவரு ஜி பே பண்ணிர்றீங்களா அப்டின்னாரு நா கரெக்டா வேற அண்ணா கிட்ட பேசிட்டு போன வெக்குறத பார்த்து பெரிய போன் தானே ஜி பே பண்ணிடுங்க அப்டின்னாரு ஐயோ அண்ணா ஜி பே இப்ப இல்ல நா நானு
அதான் இப்ப எல்லாமே இப்ப பஸ் லயே வந்துருச்சு
ஆஹ் ஆமா அண்ணா கிட்ட சொன்ன அதுக்கப்புறோ பஸ்ல போகும் போது அவர இப்டின்னு சொன்னாரு நீங்க ஏதோ பண்ணி இத ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி கொடுங்க அப்டின்னு அவரு
ஆமா இது இப்ப பேங்க் கு நம்ம பேங்கு போனாலே இப்ப பாஸ்புக் எல்லா பில் பண்ணி தந்துக்கே ஹ போன் வச்சிருந்தீங்களா இந்த ஆப் இருக்கு இந்த ஆப் டவுன்லோட் பண்ணீங்க அப்போ பேங்க் ஒரு பேங்க்க்கு போறோனா பேங்க்க்கு ஆப்
ஆ ஆ
அந்த ஆப் மூல அந்த ஆப் டவுன்லோட் குத்தா நம்ம ட்ரான்ஸாக்ஷன் நடக் நா காம்ச்சிருதா
ஆ
அதனால அந்த பேங்கே அப்டி சொல்றாங்க என்ன நம்ம பாஸ்வேர்டு பின் யாராவது கேட்டா சொல்லாம எடுக்கணு அவ்ளோதான்
ஆமா ஆமா
ஆ அந்த பாஸ்வேர்டு பின் இது மட்டு யாருக்கு சொல்லாம நம்ம சேஃபா இது பண்ணிருந்தா இப்போ எங்க போனாலு அதுதா இருக்கு
ஆமா இவளு இப்ப ஏதாவது பாப்பாவும் ஏதாவது வேணுன்னா அம்மா ஜிபே இருந்தா ஓகே தாமா நீங்க தா பண்ண மாட்டேங்கிறீங்க நான பண்ணி தரவா அப்டின்னு கேட்டா சரி பாத்துக்கலா பாத்துக்கலா அப்டின்ட்டே
ஆஹ்
கண்டிப்பா அது பண்ணணு அது இல்லாம ஏன் ஃபோன பசங்க எல்லாமே ப எழுதுறதுக்கு படிக்கிறதுக்கு மாத்தி மாத்தி எடுப்பாங்களா அஹ் லாக்கு போட்டு வச் வச்சா நம்மளுக்கு இவுங்க ஒண்ணு வச்சா செஞ்சா பாடு அப்டின்னு அதுக்காக லாக்கு போட்டு வை க்கிலியா அதனால சொ சப்போஸ் கன்ஃப்யூஸ் ஆயி ஏதாவது நோண்டிருவாங்களோன்னு அது வேற பயோம் சின்ன கெழந்தைங்கங்கறனால
ஆ இல்ல நீ ஆப்க்குள்ள போனாலே இப்போ இத ஜிபே ஓபன் பண்றேன்னா அங்கயே பாஸ்வேர்ட் கேக்கு தெரியாம அதை ஓபன் பண்ண முடியாது ஓபன் பண்ண பாஸ்வேர்டு கேக்கு அதுக்கப்புற பண டிரான்சாக்க்ஷன் பண்றதுக்கு பாஸ்வேர்டு கேக்கு ஆஹ் ஓபன் பண்றேன்னா ஒரு பாஸ்வேர்ட் வச்சுக்கணு பண டிரான்ஸாக்ஷனுக்கு ஒரு பாஸ்வேர்ட் வச்சுக்கணு அப்போ ரெண்டு பாஸ்வேர்ட் ஏன்னா அவுங்க பாக்க முடியாது பாஸ்வேர்ட் போடாம அது ஓபன் பண்ண முடியாது
ஆ ஆ
ம் அதனால இது சேஃப் இது சும்மா அங்க வரைக்கும் அலைஞ்சி ஏடிஎம்ல இப்போ ஒரு ஒரு ஏடிஎம்ல ரெஷ்ஷா இருக்கும் அவன் எதுக்கு அவுங்க தெரியாதவங்க போன் வைக்காதவங்க எல்லாம் ஏடிஎம்ல இருந்து எடுக்கறாங்க த அ இத்தநாளு இருக்க இப்போ இப்போ பர்ஸ்ட்டு மாத்தி ஒரு ஏடிஎம்ல்லாம் ரெஷ் சே இருக்காது பஸ்ட் என்ன கியூல நின்னுகாசு எடுப்பாங்க
போனதுக்கு தான் டயர்டு போனதா எடுத்துனா வந்தனான்னு இருக்கேன்
ஆ்ம்மா இ இப்ப எல்லாம் நீ தயா ப் அ ஸ்கேனரு எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாத் வந்து இப்ப நான் இப்ப காசு வேணும் இதன்னா அவற அனுப்ப சொல்லிடுறேன் ஸ்கேன்லயே அவர் அனுப்பிருவா உங்களே அனுப்பிடுவாதான்
உம்
அத வச்சு எங்க போட்டோ போயிட்டு வந்தடுது ஏன்னா திிடீனுு காசு கையில இருக்காது அப்படின்னா இது வந்து ப கையில காசு வச்சா பயம் எங்க பர்ஸ்ு தொலைஞ்சிருமோ இழுத்துட்டு ஓடிருவாங்களோ
ஆமமா
அப்டின்னு எல்லாம் பயம் இதுன்னா சும்மா அது போன்ல இருக்குன்னா இப்ப யாருமே பர்சே கையில வைக்கிறது
ஆமா ஃபுல்லா ஜியோ ஃபோன்னு தான்
ஆஹ் ஏன்னா காசு அவ்வளவு காசு வெளிய எடுத்துட்டு போகுறதுக்கு பயம் ஏன்னா அங்க திருறாங்க காசு இங்க போகுது பயம் இந்த இப்போ வெளியில காசு எடுத்துட்டு வர்றதுக்கே ஆஹ ஆஹ் இது இருந்தா சேஃப்பு அது போன் மட்டும் கையில நல்லா புிடிச்சுட்டா போதும் அங்கவே எதாயிருந்தாலும் ஸ்கேனர் அப்படி அப்படி போன் காமிச்சு காமிச்சு எல்லாருத்தையும் பண்ணிடலாம்
அத்தத்த எல்லாமே சொன்னாங்க ப எதுக்கு இன்னும் கேஷ் வச்சு இது பண்றீங்க ஜிபே ஓபன் பண்ணுங்க பிரண்ட்ஸ் எல்லாமும் சொன்னாங்க சரி பாத்துக்கலாம் அப்படின்னு வந் தெ சீட்டுக்கு இதுக்கெல்லாம் அப்படியே போய் குடுத்து குடுத்து பழிக்கிட்டேனா அப்படிங்கறனால அவங்க ஒவ்வொருவாட்டி என்ன சொல்லுவாங்க ஜிபேல வேண்டா கையில கேஷ் குடுத்தாதான் அடுத்து அவுங்களுக்கு அப்படியே மொத்த பணத்தையும் குடுக்க முடியும் அப்படிம்பாங்க சீட்டுக்கெல்லாம் கையில தான் காசு குடுக்கணும் ஜிபே ல இருக்க மாத்தி விடுறேன்னா கணக்கு எதுக்கு மிஸ் ஆகும் அப்படிம்பாங்க
ஆமா சார் அது என்னவோ சரிதான் ஏன்னா கையில கொடுக்க வேண்டிய காச கையில தான் குடுக்க
அஹ் அப்படிங்கறனால எனக்கு ஜிப் பே விட இது ஓகேங்கிற மாதிரி எனக்கு தோணுது அண்ணா ஜிபே இருந்தா ஓகே
நா இல்ல இப்போ ஆமா கையில வெளில காசு எடுத்துட்டு போக பயம் இல்ல
பயதான் இன்னொன்னு ஊருக்குள்ளயே நாங்க ஊருக்குள்ள இருக்கனால ஆ இப்ப சீட்டுக்கு வேணும்னா போன்ல பணம் இருந்துச்சுன்னா ஆ மாத்தி விட்டு ட்டுங்களானா இல்ல கையில கூடுனா அந்த இடத்துல யார்கிட்ட போய் கேக்கறது ஹ யாரா ஹ இப்ப அடுத்த அடுத்த நாள் சீட்டுக்கு பணம் கட்டுறதுன்னா யாராவது குன்னூர் போறாங்களான்னு பாத்து போறவங்க கி நம்பர் சொல்லி எடுத்துட்டு வர சொல்லி இது பண்ணனும் அதுக்கு நம்ம கையில இருந்தா சேப்
ஹா மா இல்ல அது கை ஆ நெறைய கேஸ் வைக்க முடியாது கொஞ்சம இருந்தா தெ யாது போல
ஆ ஆ
காசு வச்சுட்டு வெளிய போனா பயம் தானே
கண்டிப்பா
ஆ எல்லாமே டிஜிட்டல் பண்ணிட்டாங்க இப்ப எல்லாமே இதுதான் விரும்புறாங்க சீக்கிரம் சேஞ்ச் இருக்காது இப்போ ஒரு பத்து ரூபா பன்னண்டு ரூபானாலும் சேஞ்ச் இருக்காது அப்பறம் ஸ்கேன்லாம் சீக்கிரம் அனுப்பிடுவாங்க
அ
இல்லனா அவுங்க சேஞ்சுக்காக அலயினும் ஒரு காசு கொடுத்து சேஞ்ச் வாங்குறதே ரொம்ப கஷ்டம் ஆஆ அவுங்க அந்த சேஞ்சுக்காக அலயினும்
இப்பயெல்லாம் பஸ்ஸலியே சேஞ்ச் இருக்கா சேஞ்ச் இல் அந்த சேஞ்ச் இல்லன்னா ஜிபே பண்ணிடுங்க இந்த கடைக்கு போனாலும் ஜி பர்ஸ்ட் எடுத்தது கேஷ் ஆன்னு கேட்க மாட்டேங்க ஜி பேவா தான் த கேக்குறாங்க
ஆமா எல்லாமே அதுதான் இருக்கிறாங்வக ஏன்னா அவங்க காசு தரவே ரியது துல்லல்ல சேரி சேரிப்ப ஆமா கொஞ்சம் காசு கொடுத்தா அதுக்கு சேஞ்சு நெறைய சேஞ்ச் தருண்னா அவுங்க அத தர வேண்டியது இல்லல்ல
ம்
அதான் இது பண்றாங்க நீ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ப உங்க போன்ல ஏத்து
இதோ இப்பவே இத ஏதுரேன்
ஆஹ சேரி சேரி ஆ
செரி உனக்கே கூப்பாலானு இருந்தேன் இந்த வேலலா முடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ரீயான கூப்பலா கூப்ட்டு ரொம்ப நாள் ஆச்சேன்னு பாத்தேன்
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ்
என்ன ஏதுன்னு கேக்கலாம்னு பரவாயில்ல நான இத ஏப்ப ஏத்துவிங்கிறேன்
ஆ ஆ சேரி அப்போ ஆஹ் சேரி ஆஹ்ஹ சேரி அப்போ நான் நாளைக்குதகூப் கூப்புறேன் ஆஹ் சேரி